ஆ நல்லா இருக்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி சாப்டாச்சா
சமையல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்ல எல்லா எப்படி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
அ ரொம்பவே நல்லா இருக்காங்க பசங்க என்ன பண்றாங்க ஸ்கூல் போய்ட்டாங்களா
ஆ ஸ்கூல் போயிட்டாங்க தோழி போயாச்சு அவரு என்ன தோழி இப்ப பேசிட்டு இருக்கோ இப்ப காலைல இருந்து அவருக்கு மட்டும் தா தோழி பண்ணி கொடுத்துட்டு இருக் நா இனிமே தா தோழி மதியத்துக்கு பண்ணணு
ம் சமையல்னு இல்லாம சில நேரங்கள்ல வந்துட்டு நமக்கும் ஏதாவது ஒரு நேர ஒதுக்கிக்கிறது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி எனக்கு இந்த ஆரி போடல்லா பிடிக்கும் தோழி அது பண்ணுவே
ஓ சரிங்க அது நல்ல விஷய தான் ஏன்னா ஆரி போடுறதுனாலும் இப்பெல்லா வந்துட்டு நேரடியா நம்ம பண்றத விட ஆன்லைன்ல வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ்லா எடுத்து பண்ணுங்க அது வந்துட்டு ஏன்னா தெரிஞ்சவங்கங்கும் போது நம்மள்ட்ட நிறைய பேரம் பேசுறாங்க நானுமே
ஆமா ஆமா அது நா கம்மியாதான் தோழி பண்ணி தரேன் அப்ப தெரிஞ்சவங்கன்னு வரும்போது எப்டி என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒவ்வொரு நேரம் காசு இல்லாம பண்ணி கொடுத்துட்ட தோழி ஆனா வந்து அ என்ன பண்றது வேற வழி இல்லயே தோழி பழகிட்டோங்கிறதுக்காக அப்டி இல்ல
அப்டி இல்ல அதனாலதா நா என்ன சொல்ற ரெஃபர் பண்றேன்னா நீங்க வந்துட்டு உங்களோட பிசினஸ் உங்களுக்கு நல்ல தெரியும் அப்டின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு இது ஆன்லைன்ல ஒரு போஸ்ட் மாரி ரெடி பண்ணிட்டு இப்ப நம்ம நிறையாவ சமூக வலைதளங்கள்லா யூஸ் பண்றோல்ல அதுல வந்து போஸ்ட் போடுங்க உங்களோட டிஸ் சைன்ஸ போட்டு இந்த டிசைன்ஸ்க்கு இந்த அமௌண்ட் வரைக்கும் வாங்குவோ இப்படிங்கற மாதிரி போட்டுட்டு ஆர்டர் வந்துட்டு பண்றதுக்கான நம்பர் எல்லா குடுங்க இத்தனை டேஸ்க்குள்ள குடுத்துருவோ ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அப்படிங்கற மாதிரில்லா பண்ணீங்கன்னா நீங்க கொரியர் சர்வீஸ் வச்சு க்கோங்க நீங்க இப்பதான் நம்ப ஒரு பிரைவேட் கொரியரோட நீங்க டை அப்ல இருந்தீங்கன்னா ஈஸி ஈஸியா பண்ணிடலாம் ஏன்னா என் தங்கச் சியோட மேரேஜுகு கூட அப்டிதா வாங்கனோ வெப்சைட்ல பாத்துட்டு தா வாங்குனோ அவுங்க இது டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க சாரியோட கலர மட்டும் தா நாங்க போட்டோ எடுத்து அனுப்புனோ அவங்களே வந்துட்டு பிளவுஸ் வீட்ல இருந்து எடுத்துட்டு எல்லா தச்சு கொடுத்துட்டுஅதுக்கான அமௌண்ட் மட்டும் சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க வீட்டுக்கு ஹோம்டெலிவர் பண்ணிட்டாங்க
பரவாயில்லயே தோழி இன்னு அந்த மாறி இன்னு இரங்கல தோழி நீங்க சொன்னோன்னே கொஞ்சோ தோணுது தோழி இந்த மாதிரி பண்ணலா அப்படின்னு நமக்கு என்னென்ன தோழி நம்ம இப்போ பண்ணுறோனா தோழி அத ஒரு எப்டி சொல்றது என்கரேஜ் பண்ணலா ஒரு இதுவு இல் யாரும் இல்ல தோழி எல்லா வந்து இதா தா சொல்வாங்களே தவிர்த்து அத ஒரு இதா சொல்லாத மூளைக்கு மூளை வச்சு
நீங்க சொல்ற சுிச்சுவேஷன் எனக்கு ரொம்பவுமே புரியுது நானுமே இந்த சூழ்நிலைகளை அனுபவிச் சுட்டு தா வர மாதிரி இருக்கு ஏ குடும்பத்திலேயுமே வந்துட் டு நா ஏதாவது நா திருமணத்துக்கு முன்னாடில்லா நான் ஒரு ஸ்கூல்ல தா வேல பார்த்தே ஆனா கல்யாணத்துக்கு அப்புறங்கும்போது நம்ம படிச்சமான நம்மளே வந்து கண்ணாடிய பாத்து கேட்டுக்க வேண்டியதா தா இருக்கு ஏன்னா நம்ப வந்து ஒரு அறிவுரை சொன்னா கூட அத யாரு ஏத்துக்க மாட்டங்க உனக்கு ஒன்னு தெரியாது அந்த ஒரு வார்த்தைல முடிச்சிட்றாங்க நம்ம எந்த முயற்சி பண்ணாலுமே அது நம்மள வந்துட்டு தட்டி நமக்கு இது தெரியாதே நம்ப்ளால பண்ண முடியாது அப்டிதா சொல்றாங்க இல்லையா
ஆமா அப்ப என்ன தோணுது நமக்கு நாமே இதா இருக்கற தான தோழி
நிச்சயமா பல நேரங்கள்ல வந்து எனக்குமே கொஞ்சோ மனசு சோர்வாயிடுது நானே என்ன இப்பல்லா நம்ப ஆரம்பச்சுடேன் நமக்கு ஒண்ணும் தெரியாதோன்டு முன்னாடிலா நா ரொம்ப தூர தனியா போயிட்டு வருவ ஒவ்வொரு பொருள் வாங்கற்தா இருக்கட்டு முடிவுகள் எடுக்ற்தா இருக்கட்டு இப்ப ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லி சொல்லி ஒரு கொலந்தைய ஹாஸ்பிட்டல் அழச்சிட்டு போறந்தாகுட ஏ நமக்கு தெரியாது அவங்கள தா
ஆ அத சொல்லுங்க ஆனா எனக்கு வந்து என்னன்னா யாரையு அ இது பண்ணி இருக்க கூடாது அப்டிங்கற ஒரு இது எனக்கு இருக்கு தோழி எ எத எந்தல எதா எப்டி இருந்தாலு நம்ப்ளே பண்ணின்னு தோழி எதிர்பாத்திருந்தோனா அதுக்கு ரொம்ப கஷ்டொ ஒவ்வொரு நேரத்துல எதிர்பாத்து இருந்து அது எது ஆவலன்னா ரொம்ப கஷ்டமா பேடு தோலி டிபெண்ட் பண்ணி யாரையு இருக்க கூடாது அப்டிங்கற ஒரு இது எண்ணொ இருக்கு தோழி
நிச்சயமா அதுக்காக தா நானு என்னால கெடச்ச வேலைகள அவ்வபோது பாத்துக்கிட்டு அதாவது ஒரு ஏதாவது மொபைல் மூலியமா பாக்ற வேலைகளாக இருக் கட்டு இல்லன்னா நேர்ல ஏ சில வந்துட்டு ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கறது அந்த மாரி விஷயங்களுக் மே பண்ணிட்டு ஒரு எர்னிங்ஸ் பண்ணிட்டு தா இருக்க நானுமே
அந்த கிளிப்ல்லாம் கூட பண்ணுவேன் தோழி கிளிப்பு பேண்டு அதெல்லா கூட பண்ணுவேன் தோழி ஆனா யா இன்னும் யாருக்கும் சேல்லாம் அந்த மாரிலாம் பண்ணல தோழி வீட்ல உள்ளவங்களுக்கே பண்ணி குடுக் கறதுண்டு அந்த மாறி
நம்ம அந்த மாரி இருந்து ட்டு நம்ம சாந்தே வாழ்ந்துரு போது ஏதோ ஒரு சூழல்ல நம்ப வந்துட்டு வீட்ல இருக்கவங்களையு ரொம்ப சாந்து இருக்கற மாதிரி இருக்கும் போது நமக்கான சின்ன விருப் பங்கள் கூட நம்ம வந்து கேக்கவே தயங்கற சூழல் ஆயிடுது அதுக்காகவே என்னோட கருத்து என்னன்னா பெண்கள் நிச்சயமா அவங்கள வந்துட்டு ஒரு வருமானம் பாக்கணு கணவனா இருந்தாலும் சரி அது அப்பா அம்மாவா இருந்தாலு சரி அவங்கள நம்பி இருந்து அடுத்து கடசி காலத்துல பிள்ளைங்கள நம்பி அப்டியே நம்ம வாழ்க்க
இருக்க கூடாது ம் இப்ப இப்ப நமக்கு இருக் க்கு நம்ம சம்பாதிக்கறோ எதோ நம்ப இப்ப மொபைல் மூலியமா பண்றோ அப்டின்னா ஏதோ ஒரு சேவிங்ஸ் வருதுல தோழி அத வச்சு நம்ப நம்ம சொந்த காசுல நம்ப பிள்ளைங்களுக்கு ஏதோ அந்த பழங்கள் வாங்கறது வண்டிக்கு பெட்ரோல் றது இதல்லா கூட நம் இது பண்ணிக்கலாம்ல தோழி டாக்டர் செலவுக்கு அப்டி கூட சின்ன சின்ன மருத் துவ செலவுகல்லாம் கூட பண்ணிக்கலாம்ல
ஆமா ஏன்னா நம்ம செல்லுல சம்பறிச்சாலுமே நம்ப என்ன பண்ணிக்கபோறோ ஆண்கள் கூட அவங்களுக்கு வேணுங் சாப்பறது ஏதோ பொழுதுபோக்கு பண்றாங்க நம்ப வாங்
நம்ம நெனைப்போ தோழி வாங்கணும் சரி நம்மளு இத சாப்ட்டு பாக்கலானு தோணு தோழி நானுமே ஒவ்வொரு வாட்டி போம்போது உஹம் எனக்கு தோணு அ நம்ம சரி நம்ம வீட்லயே பண்ணி சாப் ட்டுபோ எதுக்கு இதுக்கு பதிலு பையனுக்கு ஏதாது வாங்கி குடுத்துலா அப்டின்னு சொல்லிட்டு கிட்டக்க நெருங்கற மாரி நெருங்கிட்டு திரும்பி வந்துருவே தோழி வண்டி எடுத்துக்கிட்டு
நிச்சயிமா நீங்க சொல்ற சூழல நா அடிக்கடி அனுபவிச்சிருக்க ஏதாவது ஒரு காசு சேத்ததுக்கு அப்புறோ நா வெளியில ஏதாவது குடும்பத்துக்கு ஒரு மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு இந்த மாரி வெள்ள போம்போது நா நினைச்சிருப்பே இன்னைக்கு நம்ம நிச்சயமா இந்த போய் இந்த ஹோட்டல்ல இந்த சாப் பாட சாப்ட்டுட்டு வந்துடலா ஒரு பிரியாணி சாப்டலா இல்ல ஒரு காஸ்ட்லியான ஜூஸ் குடிக்கலான்டு போவே கட வாசல் வரைக் நம்ப போனதுக்கு அப்புறோ தோணு ஐ இந்த காசுக்கு நம்ம இவ்ளோ ஜாமா லாமே இத போய் நமக்கு ஒருத்தருக்காக என்ன அ அப்டிங்கற மாதிரி ஒரு சிந்தனை எனக்குமே வந்துடு
ஒண்ணு இல்ல தோழி இந்த இளனி பாயாசொல்லா சொல்றாங்கள தோழி அதெல்லா வந்து எங்க ஊர்ல ரொம்ப நல்லா இருக்கு தோழி ஃபேமஸா ஒரு கடையில போடுறாங்க தோழி ரொம்ப சூப்பரா இருக்கு தோழி எனக்கு ஒருத்தங்க வாங்கி குடுத்தாங்க தெரிஞ்சவங்கதா சாப்டோம் நண்பர் தா வாங்கி குடுத்தா சாப்ட்டோ ரொம்ப நல்லாருந்தது சரி நம்ம இன்னொரு நாள் வீட்டுக்கு வாங்கிட்டு நமக்கு வாங் எல்லாருக்கு வாங்கி போலா அப்டின்னு அப்டிதா தோழி போனே சரி இந்த பைசா இருந்தா நம்பொ புள்ளக்கி ஏதாவது வாங்கி குடுத்துருக்கலா எதுக்கு வீணா நம்ப குடிச்சிக்கிட்டு அப்டின்னு சொல்லிட்டு வந்துட்டே தோழி அது ஒரு சின்ன விஷயம்தா கம்மியான வெலதா ஆனாலும் போக தோணுது டக்குன்னு போ மாற்றோ பாருங்களே ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லா கூட ஆ நெறைவேத்திக்க முல்ல அதெல்லா ஒவ்வொரு நேரோ கஷ் டமா இருக்கு
நிச்சயமா அந்த சூழலுக்காக தா வந்துட்டு பெண்கள் வந்து எதாது ஒரு இன்கம் வச்சுக்கணு அப்டின்னு நம்ம உறுதியாவே சொல்றது அதுலயு நம்ப திருமண த்துக்கு முன்னாடி நம்ம வேல பாத்து சொந்தமா ஒரு பணம் சம்பாதிச்சிருந்தோனா அது வந்து நமக் ரொம்பவே ஒரு சிறகு ஒடிஞ்ச மாதிரி ஆயிடுதுல்ல நால்லா நல்லா சம்பாதிச் சுட்டு ஏன் விருப்பத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்தே
ஆ இதே தா தோழி நானு பண்ணிட்டு இருந்தே சேத்து வச்சு வீட்டுக்கும் குடுக்றது நமக் கும் செலவு பண்றது புடிச்சிருந்தா நா வாங்கிடுவே தோழி யோசிக்க மாட்டே தோழி ஆனா அதுக்காக காஸ்ட்லி ரொம்ப அதிகமான இதெல்லா இல்ல நார்மலா ஒரு ட்ரெஸ் பாக்றோ இல்ல வேற ஏதாது திங்ஸ் பாக் றோனா வாங்கிடுவே தோழி இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னுத்தையு ச்ச இதுக்காக எதுக்கு வாங்கணு இதுக் க்காக அது வாங்கனுமா இவங்களுக்கு கொடுக்கனுமே அவங்களுக்கு கொடுக்கனுமே அப்படிதா தோணுது
ஆமா ஏ வாழ்க்கையுமே அப்படிதா போயிட்டுருக்கு
இதெல்லா கொஞ்சொ மாறணு தோழி நமக்காகவு கொஞ்சொ அஹ் எடுத்து வச்சு நம்பளு வாழணு அப்டின்னுலா இருக்கு தோழி கண்டிப்பா பண்ணிக்கணு தோழி அதெல்லா நம்பளுமே கேக்குதுங்களா தோழி பேசுறது சொல்லுங்க தோழி நா பேசுறது கேக்குதுங்களா தோழி சொல்லுங்க தோழி நீங்க என்ன தோழி இன்னைக்கு சமையலு என்ன சமைச்சி முடிச்சிட்டிங்களா இல்ல இன்னிமே தா